ஹலோ வணக்கம் வணக்கம்
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கு
எல்லாம் அனைவரும் நல்லா இருக்காங்க தாங்கள் வீ தங்களோட வீட்டில் அனைவரும் நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க
சந்தோஷம் சந்தோஷம் மேடம் சொல்லுங்க மேடம்
நம்ப இன்னை இன்னைக்கு உணவு பத்தி பேசலாமா நம்ம
ஆஹ் பேசலாமே நீங்கள் உங்க உங்க உங்க உங்கள் பக்கத்தில் உங்க பக்கத்துல இருக்க உணவை பத்தி பேசுங்க எப்படி உங்களோட அன்றாட வாழ்க்கை அன்றாட உணவுக எப்படி சாப்பிடுங்க சொல்லுங்க நான் அடுத்தது நான் சொல்றேன் உங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ப்ப உணவு முறைகளே வந்து ம் ஆ முன்னே இருந்ததெல்லா சத்தான உணவுகளா இருந்துதூ இப் ப அப்டே வந்துட்டூ கொறஞ்சீர்ச்சி எல்லாமே வந்துட்டூ உணவுகள் வந்து சத்தா சாப் புற இதெல்லா இப்பே என்னானா அந்த உணவுகளே வந்தூ ஆ க பழைய உணவுகளே திரும்பி கொண்டு வராங்கே வந் து என்னெனா காஸ் அதிகமா வெச்சு இப்ப வந்துட்டூ திருமி வருது அப்ப இயற்கையாவே எல்லாமே கெடக்கு
கண்டிப்பா நா அதுக்கு அது ஒரு உதாரணம் சொல்றேன் ஆ அந்தேக் காலத்துலே வந்தூ ந்து எங்களோட காலத்துலே வந்து பாத்தீங்னா ஒரு உணவு வந்து பாத்தீங்கனாகே காலை காலைலிந்து ஒரு கே கேள்வரகு களி வெச்சாங்கனாகே அந்த கேள்வரகு களி வந்து த ஓ ஒரு கிலோ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ ட களி உருண்ட வப்பாங்க அம்மா
கண்டிப்பா கண்டிப்பா
சங்கில்லா ஒரு இத வச்சு அதுக்குள்ள கொழம்பேன்னவோ என்ன அது பது அது நவோ அது வெப்பாங் கல்லு
கண்டிப்பா கண்டிப்
ஆ அது மாரி வெப்பாங்க ஆ அது மாரி வெப்பாங்க ஆ அது மாரி வெப்பாங்க இ இப்ப பாத்தீங்கன்னாக்க அது வந்து சிறு சிறு மாத்திரைகள் சின்ன சின்ன மாத்திரை வந்து இப்போ ஒரு சேம்பிள் பாக்கெட் மாரி வெச்சி அது உணவு தானியங்களா பழைய காலத்துல உள்ளது பழைய காலத்துல இந்து இன்றைய சாதங்கள் நம்ம சாப்புட்ட சாப்புட்ட அளவ வந்து அந்த காலத்து சாப்ட்டத வந்து இந்த காலத்துல வந்து ஒரு மருந்து மாரி ஏதோ உணவு கொள்ற மாரி இருக்கு புரியுதா இல்லீயா ஆ அந்த வால் அந்த காலத்து கேள்வரகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதோ ஒரு மனிதனை கால கால ஒரு மத்தியானோ சாதம் எவ்ளோ சாப்புடுவோமோ அவ்ளோ வந்து கேழ்வரக் வச்சி குடுப்பாங்க கம்பு குடுப்பாங்க இல்ல சோள வரவோ ஏதோ அந்த மாரி குடுப்பாங்க மேடம் இப்போ பாத்தீங்கன்னா அத வந்து ஒரு மருந்து உம் மருந்து எப்புடி உணவுக்கு உட் கொள்கிறோமோ அது மாரி கொஞ்ச கொஞ்சமா வந்து ஒரு வ ஒரு அன்னைக்கி வந்து ஒரு அ ஒ ஒரு பத்து பைசா கடக்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூறு ரூவாய்கு அது விக்கிற மாரி
கண்டிப்பா கண்டிப்பா அப்ப உணவு சாப்ட்ட அந்த கேழ்வரகு வெல்லா வந்து இயற்கையாவே அது உணவாவே இருந்தது இப்போ வந்து மருத்துவமனைக்குப் போய் அவங்க வந்து எழுதி கொடுத்து அதை நம்ம வந்துட்டு எடுத்துக்க
ஆஹ் அந்த கால அதே தான் அந்த காலத்துல வந்து காலையில வந்து ஒவ்வொரு மனிதர்களும் பாத்தீங்கன்னா காலையில எழுந்துருச்சோடனே காலைல அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்துருவாங்க காலையில் அப்படியே கடைத்தெருவுக்கு நடந்து போவாங்க சைக்கிளில் போவாங்க வருவாங்க டீ சாப்பிடுவாங்க கடைக்கு போவாங்க வருவாங்க இப்போ இப்போ வந்து டாக்டர் எழுதி கொடுக்காரு காலையில நீங்க என்ன பண்ணணும் வாக்கிங் போகணும் உங்களோட வந்து உங்களோட சக் சக்கரையை குறைக்கிறதுனா வாக்கிங் போகணும் உங்களோட பிளட் பிரஷர் குறைக்க ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுனால் வாக்கிங் போகணும் இப்படி வந்து டாக்டர் எழுதி தொடமல் நடந்து இந்த மாதிரி வந்து இயற்கையா சொல்லுவாங்க அன்னை அன்னைக்கு இயற்கையா நடந்தது வந்து இன்னைக்கு வந்து செயற்கை ஆகிருச்சு
இன்னும் அதே மாதிரிதான் இப்ப உடற்பயிற்சியுமே இப்போ வந்து செய்யற வேலையே வந்து உடற்பயிற்சி- சியா இருந்தது இப்போ வந்து அதுவே வந்து காசு கொடுத்தா அதுமே ஜிம்ன்ற
ஆஹ் அந்த மாரி உடல் பயிற்சிவோ அத அ அதே நீங்க சொல்றது கரெக்டான ஒ-
ஆமா இந்த கம்பு இதெல்லாம் வந்து அவங்க இடிப்பாங்க இடிக்கிறப்பயே வந்துட்டு நம்ம கையி எல்லாமே பலமா இருந்தது இப்ப வந்து அதற்காக வந்துட்டு தேடி போறாங்க எல்லாரு
கண்டிப்பா இப்ப வந்து எல்லாம் வந்து இப்ப இப்ப வந்து பாத்தா எல்லாமே மிஸ் னரி ஆகிப்போச்சு எல்லாம இயந்திர தன்மை ஆனதால மனித உழைப்பு வந்து கம்மி ஆயிடுச்சு தோழர் ம் மேடம் உடுதா இல்லயா இப்போ வந்து மா வந்து பார்த்தீங்க இப்ப அன்று வந்து பாத்தீனா எல்லா அனைத்துமே மனித உழைப்பு மனிதோட உழைப்புல இருந்தது எல்லா உணவு தானு சேகரிக்கிறதுல இருந்து நம்மளோட உணவு உற்பத்தி வரைக்கும் எல்லாமே வந்து மனிதனோட மனித உழைப்பு தான் இப்ப வந்து அப்படியல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத் ஏன்னா இயங்காம இயந்திரத்தன்மையானவ னால மனிதர்களோட உழைப்பு வந்து கம்மியாயிடுச்சு அந்த கம்மியானது எனக்கு என்னா பல நோய்கள் மனிதனை தாக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த த்து மனத அந்த த அந்த மனித ஓஓஅந்த நோய்கள் தாக்க வருவா நம்ம மருத்துவர்கள் போனஉடனே மருத்துவர் நீங்க வந்து காலை நடைபயிற்சி ஆகுங்கள் உடைப்பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் இந்த இந்த மாரி உணவு கட்டுப்பாடு கொண்டு வாருங்கள் அப்பதா வந்து உங்க உடல் வந்து நீங்க வந்து சரியான சீராக உங்களோட உள உடல் அமைப்பு இருக்கு அப்டின்னு கொண்டு வந்தோன இப்ப இயற் க்க இயற்கைய நடந்து இப்ப செயற்கைய ஆயீச்சு
நமா ஆமா கண்டிப்பா அப்போ உள்ள இயற்கை உணவு வந்து இப்ப எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க அதனால இப்ப உள்ள குழந்தைகள்லாம் வந்து இப்ப உள்ள சாப்பாடுகள்த விரும்புறாங்க அந்த வந்துட்டு இ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்ப விரும்புறாங்க அதனால அவங்க உடர்ல பயங்கர பிரச்சன வருது அப்ப வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வேலைகள் வந்து செய்வாங்க வந்துட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட ம தொலைபேசிய பார்க்கறிறது இதெல்லாம்
ஆஹ் கைபேச கைபேச ஆஹ் அது இ அது ஒண்ணு முன்னாடி வந்து அந்த அந்த காலத்திருந்து காலை காலை உணவு வந்து ஏழு மணிக்கு உணவு உட்கொள்வார்கள் மா அடுத்தது பாரத்தீங்கன்னா மத்தியானம் பன்னிரெண்டு மணி இரவு ஏழு மணிக்கு உணவுக்கு ஒப்புக்கண்டு எல்லா எல்லா எல்லா முடிச்சிட்டு இரவு எட்டு மணிக்கு ந தூங்கறதுக்கு அவங்க அவங்களோட தூங்கிடுவாங்க
ஆமா அப்ப காலையில எந்திரிக்கிறது வந்து கரெக்டா இருக்கும் இப்ப வந்து நைட்டு அந்த புல்லாவே வந்துட்டு மொபைல் பாக்குறாங்க தூக்கம் வந்துட்டு டைமிங் மாறுது து நேரங்கள் மாறுறனால உடம்புல பிரச்சனைகள் அது அதிகமா
நிறைய நிறைய நிறைய நீங்க சொல் கரக்கு சரியான சின்ன இந்த இந்த காலத்தை பிள்ளைகள் கரெக்ட் எல்லா இதையும் தெரிஞ்சு வைத்திருக்கீர்கள் ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க நம்ம ந நம் இத வந்து வந்து தானாக வந்தது தானாக வந்தது கிடையாது இந்த பழக்கங்கள் வழக்கங்கள் வந்து தானா வந்தது கிடையாது நம்மளா வந்து வந்து வரவழைத்து கொண்டது புரிதோ இல்லையா நம்மளா வரவழத்து கொண்டதா அந்த நம்மளா வளைவத்து கொண்டத நம் நம்மதான் வந்து நம்மளட சுய கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு தன்மையில வந்து நம்மளே மாத்திக்கிட்டு நம்ம நம்மளோட ஒரு சுய கட்டு்பாடோடு வாழணும் காலைையில் ஏழு மணிக்கு சாப்பிடணும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ணும் மத்தியானம் நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிடணும் எட்டு மணிக்கு தூங்கிறோனு தூ தூ படுக்கைக்கு போயிறனு தூங்கிறோனு கால்ல ஃப்ரஸ் ஆயிரனு மனிதரோட அந்த வாழ்க்கை வந்து அன்றாட வாழ்க்கை அருமையா யாக இருக்கும் துரித உணவு உட்கொள்ளக் கூடாது துரித உணவு இயற்கையான உணவுகள் குல்லனு
நீங்க சொன்ன மாரி வந்து அப்ப உள்ள இரவு உணவுகள்ல்லா அந்த எட்டு மணியோட முடிஞ்சு அடுத்தது போயிருவாங்க இப்ப வந்து நைட்டு கடைகளே நறைய வந்துருச்சு இப்ப எல்லாருமே அந்த இரவு நேரத்துல போய் சாப்பிட்டுட்டு ஆமா அத சாப் ட்டுட்டு அத செரிக்காம வந்துட்டு ஒடம்புல வந்துட்டு வச்சுட்டு இருக்காங்க
நெறைய நெறைய நெறைய அதே அதே அதேதா
பெற்றோர்கள் கொஞ்சோ வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சோ எடுத்து சொல்லி அவங்க அந்த பழைய முறைகள் எல்லா கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இருக் கு அதேமேரி அவங்க பள்ளிகள் கல்லூரிகள் அத
ஆ கடைபிடிக்க வேணும் மொத அது எங்கிருந்து அது எங்க அடிமட்டத்தில இருந்து செல்ல வேண்டும் எப்படி கேட்டீங்கன்னா அம்மா அப்பா அம்மா அப்பா வந்து அந்த ஃபண்டமெண்டல் இங்கிலீஷுனு சொல்லுவாங்க அடிமட்டம் வந்து அம்மா அம்மா அப் படுதுப் போகணும் அடுத்து பாடசாலைகள் பாடசாலைகளிருந்து போக அடுத்து கல்லூரிகளுக்கு போணும் அடுத்தது வந்து மனிதனோட சுய கட்டுப்பாடு வரவேன் நாலு அந்த நாலு நாலு அ அஞ்சு ஒழுக்கத்தையும் நம்ம கடைபிடித்த வாழ்க்கையில் எந்த விதமான எந்த விதமான கஷ்டங்கள் வராது உடல் உபாதைகள் வராது ஒரு வாழ்க்கையில வந்து பாத்தீன்னா ஒரு எவ்வளவு உயர்த்தன்மைக்கு போக முடியுமோ அவ்வளவுக்கு உயர்த்தன்மைக்கு போகலாம்
நாம அப்ப வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க உடல் நல்லா வந்து உழைச்சாங்க இப்ப உணவுகளும் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது உழைப்பும் கிடையாது
அதா இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று மா அந்த காலத்தில் நீ எவ்வளவு தான் வேர்த்து கொட்டுனாலும் அப்படியே வேர்த்து கொட்டினாலும் கிடையாது இப்பது க யார் இன்னமே வேர்க்க விட் விடுவதில்லை ஏசி வசதி வாய்ப்புகள போட்டு ஏசி ஏர்கன்டிசன் குளிர்சாதன பெட்டிகுள்ள போட்டு போட்டு அவுங்க ரூம்ல உக்காந்துறாங்க ஒரு மனிதனோட உப்புத்தன்மை வந்து வெளியில செல்ல வேணுமா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
உப்பு வெளிய ஏற்றதே கெடையாது அந்த அதனாலதா வியாதிக அதிகமா வறது உடல் உபாதைகள் நெறைய வருக வருகிறது எல்லா அனைத்துமே
உம் ஆமா கண்டிப்பா
உணவு
ஹலோ கேக்குதா ஹலோ
உம்
ஹலோ ஆஹ் இப்பதா கேக் ஆஹ் இப்பதா கேக்குது நீங்க பேசுறது
ஹலோ கேக்றதா
ஆஹ கேக்கிறது கேக்
ஆஹ் இப்போ இன்னக்கி இன்று ஞாயிற்று கிழமை இன்று ஒரு சிறப்பான நாள் உங்களோட உணவு முறைகள இன்னக்கு என்ன இன்னக்கு என்ன உணவு அருந்தின அருந்தினீர்கள்
ஞாயித்துக்கிழமனாலே கண்டிப்பா வந்துட்டு ஒரு இறைச்சியோட அந்த சமையல் சாப்ட்டா மட்டு தா அது நல்லா இருக்கு அதனால வந்து இன்னைக்கு ஆஹ் கோழி இறைச்சி செஞ்சு அத வந்து சாப்ட்டதுக்கு அப்புற தா ஒரு ஒரு ஒரு திருப்தி கெடக்குது அந்த வா வாரத்துல ஆறு நாளு வேல பாத்துட்டு அந்த ஒரு நாள் வந்துட்டு நிம்மதியா இருக்
நன்று நன்று அருமை அருமை அருமையா சொன்னீர்கள் இன்று நல்ல நல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க உடலுக்கு உடலுக்கு இன்னைக்கு உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடல் வந்து ஆறு நாள் இந்த அஞ்சு ஐந்து நாள் வந்து உடல உடல் உடல உடல் அளவிலும் சரி மனதளவிலு சரி இல்லை வந்து வந்து மூளை அளவு அளவிலும் சரி ரொம்ப ஆஹ் கஷ்டப்பட்ருப் கஷ்டப்பட்டு உழைத்திருப்பீர்கள் இன்று வந்து இன்று வந்து அமைதியாக நட நல்ல உணவு அருந்துவிட்டு அமைதியாக நல்ல நித்திரை கொண்டு நல்ல ஓய்வெடுங்கள் இன்று
கண்டிப்பா கண்டிப்பா இதுவரையும் பேசுனதுக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி
நன்றி நன்றி நன்றி அய் அம்மா நன் றி உங்களை உங்களோடு தொடர்பு கொண்டமைக்கு ரொ மிகவும் நன்றி நீங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள் அதில் நானும் பகிர்ந்து கொண்டேன் நீங்களும் பகிர்ந்திங்க ரொம்ப நன்றி அம்
ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி
ஆ நன்றி மகிழ்ச்சி நன்றி அங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டுதாங்க இருக்காங்க ம்